ஓ வணக் வணக்கம் எப்டிருங்கிங்க
நல்லாருக்க நீங்க எப்டி இருக்கிங்க
ம் நல்லார்க்க என்ன பண்றிங்க
நா வந்து இரவு உணவு என்ன சாப்லான்னு யோஸ்சிட்ருக்க கடையில போய் சாப்புல்லாமா இல்லாட்டி எதாது து தெருவோரம் சாப்புல்லாமானு யோஸ்சிட்ருக்க நீங்க என்ன பண்றிங்க
ஆ நா சாப்புட்டே ம் ஏ நீங்க தெருவோர உணவ எடுத்து பிரிப்பர் பண்றீங்க நைட்டு சாப்புல்லயா சிற்றுண்டி ஐ மீன் ஸ்நாக்ஸ் மாரி சாப்புன்னுன் ஏ யோஸ்சிட்ருக்கீங்க
தெருவோர உணவுன்போது கொஞ்சோ நல்லா இருக்கு சேரி எப்பவு வந்து இட் லி அப்டி சாப்ரோமே அது வந்து கொஞ்சோ காரசாரமா இருக்கு அ எளிதா க இன்னோன்னு வந்து அது வெளில போய் சாப் ட்டாதா நல்லா இருக்கு இன்னொன்னு அது வந்து சாப்புரதுக்கு ரொம்ப இதா இருக்குன் சொல் ட்டு அது மேல ஆச
ஓகே ஓகே ஓகே உங்களோட உங்களுக்கு மிகவும் பிடித்தமான அந்த ஆ ரொ தெருவோர உணவுன்னா எத சொல்லுவீங்க அந்த ம்
எனக்கு வந்து தெருவோர உணவு அப்டின் போது எனக்கு காலிஃப்ளவர் ரொம்ப பிடிக்குன் சொல்லலா ஏன்னா அந்தோட வந்து ஆ அதோட சுவை வந்து நம்மளுக்கு வீட்ல செய்றதோட வெளில செய்றதுல அந்த சுவை வந்து ரொம்பவே நல்லா இருக்கு ஏன்னா வீட்ல செய்றதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து அ என்னதா அந்த அளவுக்கு பண்ணாலுமே வெளில வந்து அவங் போட்றாங்க மசாலாவு செரி எல்லாமு செரி கண்ல அது மொதல்ல கண் கவர்றது அதுதா சேரி ஏனா அது வந்து காலிஃப்ளருன்போது எல்லா பண்டிகை காலங்கள் பண்டிகைன்னு இல்ல திருவிழால கடைகள்ல கட ஓரத்துல வெப் அது மேல ஒரு ஈர்ப்பு உண்டு அதுல அது நம்ம எவ்ளோதா வீட்ல செஞ்சு சாப்ட்டாலுமே வெளில போய் அத வாங்கி சாப் ட்டு அது வந்து அ சில இதுலல்லா காலிஃபளவர் மட்டு போட மாட்டாங்க முட்டகோசு சேத்து போடுவாங்க அப்படி பரவால்ல அதுதூ போட்ருந்தாலு நம்ம அத சாப்புடுவோ அப்டின் சொல்ட்டு ஒரு ஆச உண்டு எனக்கு அந்த காலிஃபிளவர் மேல ஒரு கீர்பூண்டு உங்களுக்கு என்ன புடிக்கு
ஆ எனக்கு ரொம்ப புடிச்சது என்னன்னா பானிப்பூரி கடையில அந்த காளான் சொல்லீ ட் ஒன்னு விப்பாங்கள அது புடிக்கு அ அது அன்ஹெல்த் திதா பட் இருந்தாலு எனக்கு அது ரொம்ப புடிக்கு ஆ ஃபர்ஸ்ட்டு ஸ்கூல் படிக்கும் போதுல்ருந்தே வந்துட்டு அ ஒரு கடை இருக்கு நாங்க பஸ் ஸ்டாண்ட் ஸ்கூல் பஸ் ஸ்டாண்ட்ல போய் பஸ்க்கு வெயி ஆ காத்திருக்கும் போது அங்க ஒரு கடையில எப்பவுமே கூட்டோ இருந்துட்டே இருக் கு நா பஸ்ல போக ஆரம்பிச்சதுல இருந்தே அந்த கட அங்க இருக்கு இப்ப வரைக்குமே இருக்கு ஒரு பத்து வருஷ பதினஞ்சு வருஷத்துக்கு மேலயே இருக் கு அந்த கடையில ஒரு அண்ணா வஸ்ட்டு அஞ்சு ரூபாய்க்கு குடுப்பாங்க அந்த காளான் குடுப்பாங்க அப்ப போய் வாங்கி சாப்புடுவோ அதன் அப்போத்துல இருந்தே வந்து ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு தெருவோர உணவுன்னா அத நா சொல்லுவ ம் நீங்க உங்களுக்கு உங்களுக்கு எதாச்சு அந்த சிறு வயதில்ருந்து எதாச்சு இந்த புட்டு தா இந்த உணவு தா ரொம்ப பிடிக்கு எனக்கு இது ரொம்ப மெமரி மெமரியான ஒரு உணவுன்னா என்ன சொல்லுவீங்க
ஆ எனக்கு நீங்க சொன்ன மாரி காளான் பிடிக்கு அதே மாரி எப்பவு எல்லாத்துக்கு முதல்மையா வ அதாது வந்து இந்த பானிபூரி அப்டின் சொல்லுவாங்க ஏன்னா பானிபூரியின் போது அது ரோட்டோட கடைகள்ல தா கடைக்கு என்னதா முந்தி இப்பவு வீட்ல பண்லானாலுமே சில உணவுகள் ரோட்டோரோ சாப் ட்டாதா ரொம்ப நல்லா இருக்குன் சொல்லலா நறைய உணவுகள் ரோட்டோட உணவுகள்ருக் பொரோட்டா அந்த மாரி சொல்லா இந்த மாரி வெவ்வேறு மா உணவுகள் நூடுல்ஸ் அந்த மாரியு சொல்லா ஆனா பானி பூரி என்னன்னா அது வந்து அவுங்க வந்து ஒரு ஒரு சைக்கிள வச்சிருக்க அந்த கடைல வந்து இன்னு நல்லா இருக்கு அது என்னதா சுத்தோ இருக்கோ இல்லயோ அதுல சாப்றது து ஒரு மன திருப்தியா இருக்கு ஓகே இங்க சாப்ட்ட தா நமளுக்கு மனசு திருப்தி அப்டின் சொல்ட்ருக்கு ஏனா அதுல வந்து அந்த பானிபூரில வந்து அங்க உருளக்கெழங்கு வச்சு அதுல வந்து நம்மளுக்கு ஒரு அந்த அவுங்க வச்சுருக்க ஒரு பானின் ஒண்ணு இருக்கு அது அதுல வந்து முக்கி தருவாங்க அதுக்கு சாப்பற்றதே ரொம்ப நல்லாருக் குன் சொல்லா எனக்கு அதுல வந்து ரெண்டு விதமான பானியு ரொம்ப புடி க்கு சிலது வந்து என்னன்னா இந்த புதினா கொத்தமல்லி போட்டு இருக்கு அதோட எனக்கு வந்து ஒரு இனிப்பு அதுல என்னன்னா ஒரு புளியு அ ஒரு இனிப்பு கலந்த ஒரு பானி இரு அது சாப்டம் போது எனக்கு வந்து ஒரு எனக்கு ரொம்ப புடிக்குன் சொல்லா ஏனா அதுவே நா வந்து எத்தன வேணாலு சாப்டுவே அந்த அளவுக்கு ஒரு ஈர்ப்பு உண்டு எனக்கு அந்த பானிபூரி சாப்பற்றதுல வந்து எப்பவுமே வந்து ஒரு சந்தோஷமா இருக்கு எப்பமாது வருஷத்துக் கு ஒருவாட்டி இல்லாட்டி ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி எப்பமாது பாத்தா அதுக்கு மேல ஒரு ஆர்வ வரு ஒரு சந்தோஷம் வருன் சொல்லா ஒங்களுக்கு வேற என்ன உணவலா நீங்க வெள்ல சாப்ட்ருக்கீங்க முக்காவாசி தெருவோர த்துல என்னல்லா சாப்ட்ருக்கீங்க
ம் வேற தெருவோர உணவுன் பாத்தோனா அ ஒரு தள்ளுவண்டில எங்க நாங்க க திரும்பவு சொல்வோ என்னானா பள்ளி படிக்கும்போது ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கட இருக்கு அ அதுல வந்து நூடுல்ஸு அதுக்கப்பறோ ரைஸு அதல்லா இருக்கு நா அப்பதா ஃபர்ஸ்ட் டைம் நா அந்த நூடுல்ஸ்ஸலா கடேல போய் சாப்பல்லா அப்டின் சொல்ட்டு ஃரெண்ட்ஸ் கூட போய் சாப்ட்ருக்கே அ நூடுல்ஸ்ஸு அதுக்கப்பறோ வந்துட்டு பால் ஆஃபீஸ் பக்கத்துல ஒரு கடேல வந்து அந்த தட்டு வட செட்டு அ அதல்லா கெடைக்கு இப்ப இந்த பானிபூரியே ஃபஸ்ட்டு நம்ம அந்த ரோ தள்ள வண்டில கொண்டு வருவாங்க அது ஒரு பானைல இருந்து அந்த பானி அந்த பூரில வந்து அந்த பானிய ஃபில் பண்ணி குடுப்பாங்க இப்ப வந்துட்டு ஃபுல்லா அ இதுலயே அட்வான்ஸ்டா நெறைய நாலு வகையான பானி ஸ்வீட்டு சால்டு அ ஸ்வீட்டு சோறு மின்ட்டு அ ம் கார்லிக் அந்த மாரி நெறையா வகையான அந்த தண்ணி பானி வச்சிருப்பாங்க அதெல்லாமே இப்போ அட்வான்ஸாயிடுச்சு அதல்லா சாப்ட்ருக்கே நல்லாருக்கு புடிக்கு எனக்கு ஆனா அது பெர்சனல் ஃபேவ ரொம்ப புடுச்சது அப்டினா ஆ அதுல வந்து முக்கியமா காளான்ந்தா ரொம்ப புடிக்கு பட் எல்லாமே நா டேஸ்ட் பாத்துருக்கே ஓகேவா இருக்கு ஒங்களுக்கு இப்ப ரீ சமீபத்துல சாப்ட்ட ஒரு அந்த ஃபாஸ்ட்டு ஃபுட்டு அப்டினா என்ன சொல்வீங்க
நா சமீபத்துல அப்டின் சாப்ட்டது அப்டினா நா ஆ மசாலா பூரி சா ப்டேன் சொல்லுவே எனக்கு அது ரொம்ப புடிக்கு எனக்கு ஏ மசாலா பூரி அப்டின் புடிக்குமா இது இதுல வந்து என்னான்னா நம்மளுக்கு வந்து அது ஒரு பேல்பூரிய க பா பாக்குறச்ச எனக்கு மசா மசால பூரில என்னான்னா அதுல வந்து இது ஊத்தி குடுப்பாங்க ஒரு காரசாரமா இருக்கு இதுல பேல்பூரினா ஒரு பொறி மட்டுந்தா இருக்கு அதுனால பெருசா ஈர்ப்பு இருக்காது அதுனால மசாலா பூரி நா வாங்கி மெதுவா உக்காந்து சாப்பல்லா நம்ம வந்து த நல்ல நிம்மதியா உக்காந்து சாப்பற்ற அளவுக்கு இரு க்கு எனக்கு அது ரொம்ப புடிக்கு அதே மாதிரி எனக்கு தெருவோர கடைகள் அப்டின் போது இன்னு கொஞ்ச ஞாபக வருது ஏன்னா இதெல்லா நமக்கு கடையில தா வாங்கி சாப்டணு இந்த மாதிரி கடைல சாப்டணும்னு ஆசைகள் இருக்கும் அந்த மாதிரி இருக்குன் போது ஐஸ் ரொம்ப புடிக்கும்ன் ஏன்னா நாங்க ரொம்ப எனக்கு சின்ன வயசுல இருந்து அந்த ஐஸ் கடையில பால்ஸ் அந்த மாதிரி இந்த வண்டியில கொண்டுட்டு வரது இந்த சைக்கிள கொண்டுட்டு வந்ததல்லா நா சாப்பட்டதுல்ல நா சாப்ட்டதே ஒரு இருபது வயசு மோலதா நா அத சாப்ட்டு இருப்ப ஏன்னா சரி சுத்தமா இருக்குமா இருக்காதான்னு வீட்டுல வாங்கியே தர மாட்டாங்க அடம் புடிச்சி நம்ம வாங்கி சாப்ப சாப்புத்துறன்னு ரொம்ப கடின அந்த மாதிரி ஐஸ் சாப்பறதுல ஒரு சந்தோஷ இருக்கும்ன்னு சொல்லா எனக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த படத்துல எல்லா பார்த்து இந்த சேமியா ஐஸ் அந்த ஐஸ் கலர் கலரா இருக்கும் அதுவும் இந்த சைக்கிள்ல கொண்டுட்டு வர்றங்கிட்ட தா சாப்டணும்னு ஆசை நம்மளுக்கு எவ்வளோ பெரிய கடையில சாப்ட்டாலுமே இந்த தெருவோர உணவுகள் அதா அது வாங்கி சாப்படுறதுல ஒரு சந்தோஷ அது வந்து அந்த அளவு சுவை இருக்கும் இருக்குமான்னா எனக்கு அவ்வள தெரில பட் ஆனா அங்க சாப்டுறதுக்கு இங்க சாப்புடும் போது மனசு வந்து ஒரு நிம்மதியா இருக்கும் இத வந்து நம்ம எவ்ளோ நாள் ஒரு தொலைக்காட்சியில பாத்துருக்கோ இல்லாட்டி யாராவது சொல்லி சொல்லி கேட்டிருக்கோ ஆனா இத வந்து இங்க இந்த இடத்துல சாப்றதுங்கறது ஒரு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் இந்த சேமியா போட்டு சில இதுல ஐசு இருக்கும் சில இதுல வந்து பாலைஸ் இருக்கும் சில இதுல வந்து குல்பி குல்ஃபி கூட நா வந்து அந்த சைக்கிள் வ அதுன்னா ரொம்ப சாப்ட்டதே கிடையாது ஒரு இருபது வருஷமா அது பெரிய ஆசை இருக்கும் அதெல்லா சாப்டும் போது இது இப்டிதான் இரு இருக்குமா அப்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் அதுல வந்து பெருசாவே இருந்துச்சுன்னு சொல்லலா இதெல்லா வந்து தெருள அந்த இந்தந்த மாதிரி கடைகள்ல சாப்டும் போது அப்பதா ஒரு சந்தோஷமும் இருக்கும் சாப்ட்ட ஒரு நிம்மதியும் இருக்கும் இதெல்லாம் நம்ம எந்த பெரிய கடையில சாப்பிட்டாலும் எனக்கு வராதுன்னு சொல்ல எல்லாம் நீங்க அதே மாதிரி தெருவோற உணவு கள்ாம் எதெல்லா சாப்ட்டு இருக்கீங்க இந்த பொரோட்டா இட்லி அந்த மாதிரி என்ன மாதிரில்லா உங்களுக்கு புடிக்கும் எப்டி
ஆ தெருவார உணவக உணவகங்கள்ல வந்து நா நானு இன்னோ சொல்லப்போனா ஒரு காலேஜ் போற வரைக்குமே நா இங்க தெருவோர உணவகங்கள் எங்கி சாப்ட்டது இல்ல காலேஜ் போனதுக்கு அப்பற தா வந்து வந்துட்டு அ பசங்க கூட போயிட்டு தெருவோரங்கள்ல வண்டியில இருக்கும்ல அதுல போயிட்டு அ தோச பரோட்டா இட்லி அந்த மாதிரி அப்பதா சாப்ட்டு இருக்க அதுவும் ஒரு நல்ல அனுபவம்னா அங்க வந்து ரேட்டுமே உண்மையாவ அ அந்த மாதிரி கடைகள்ல வந்து ரேட்லா ரொம்ப அஃபர்டபுளா இருக்கும் டேஸ்ட்டுமே ஓகே நல்லா தா இருக்கும் அ அது அது ஒரு நல்ல அனுபவமா தா இருந்துச்சு அந்த மாதிரி கடைகள்ல ஆனா நீங்க டுவெண்ட்டி இருபது வருஷமா வந்து ஐசே சாப்டாம இருந்தீங்கன்னு சொல்றதா எனக்கே சாக்கிங்கா எப்டி இருபது வருஷமா வந்து அத சாப்ப வந்ததே இல்லயா உங்களுக்கு எப்டி ரொம்ப அவ்ளோ கண்ட்ரோல வச்சிருந்தாங்க உங்கள
எனக்கு எப்டின்னா இங்க சுத்த அப்டின்னு வீட்டு்ல எல்லாரு சொல்ற போது அத வந்து நம்ம சேரி நா பெட்டி கடைையில வாங்கி சாப்றதே ரொம்ப கம்மி ஆர்வ நான் கண்ட்ரோலா இருந்ததோட வீட்டுல வந்து இப்டி சொல்லுவாங்க அதுல சுத்த இல்லன்னு போது அடம் பிடிப்போம் எல்லா பண்ணுவோ ஒரு வயசு ஆன்னோன்ன சரி ஒரு இருபது வயசு ஆன்னோன்னே சரி ஆசைப்படுறா வாங்கி கொடுக்கலாம்னு அந்த மாதிரிதா ஏன்னா நம்மளுக்கு வந்து எந்த கடையனாலுமே சு சுத்தமா இருக்காது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ஒரு அது வந்து உண்மையான இது கடையாது தா பெரிய கடையில தா சுத்த சுத்தம் இருக்கும் சின்ன கடையில எல்லாமே சுத்தம் இருக்காதுண்ணு சில கடைகள்ல சுத்தம் இல்லாம இருக்கும் அதே மாதிரிதா இது ஒரு பெட்ட கடையில வாங்குறோ சரி நா தெருவோர உணவுகளுமே நா வந்து இந்த ஒரு காளான் அப்டின்னு ஒண்ணு சாப் சப்புறது சேரி அதெல்லா வந்து எனக்கு ஒரு பதினெட்டு வயசு தான்னதுக்கு அப்றம் தா நா சாப்ட ஆரம்பிச்சே நா நண்பர்கள் கூட இருக்கு போதுதா அதுக்கப்பறோ வீட்ல விட்றோ மாரி தா அதே மாரிதா எனக்கு வந்து ஒரு குல்பி சாப்பிறதே நா வந்து ஒரு இருவது வயசு ஆனோனதா நான் அந்த கடையில வாங்கி அடம் பிடிச்சு அழுது சாப்டது அதுக்கப்றோ இப்போ சாப் டா எத்தன வாட்டி வேணாலு விட்டுவாங்க ஆசைகள் அது ரொம்ப இருந்தனால தா நம்ம வந்து அடம் பிடிக்கு சொல்லலால அதுல சுத்தோ இருக்குமா அது எந்த தண்ணி நம்மளுக்கு கலப்பாங்க அத குடிச் அத சாப் ட்டா எது ஒடம்பு கெட்டு போயிருமேன்னு அந்த அக்கறைகள் நெறைய இருந்தனால அதுல வந்து பெருசா அவுங்க வந்து விடமாட்டாங்க நீங்க சொல்ற மாரிதா உங்களுக்கு என்ன அனுபவம் இருந்துச்சோ நம்ம வந்து கல்லூரி படிக்கு போது சேரி மேல் படிப்பு படிக் போது சேரி நண்பர்கள் கூட போகுபோது என்ன சாப்டா என்ன அப்டினு இருக்கும்ல்ல அதனால தள்ளு வண்டி கடையில வந்து உட்கார்ந்து சாப்புறது சேரி நாங்க வந்து புதுசா சொல்லனும்னா நாங்க முதல் முதல்ல நாங்க மேல் படி படிக்கு போது கல்லூரியில போய் கல தெருஓர கடைகள்ல இரவு நேரத்துல வந்து புரோட்டா சாப்டோ அது எல்லாருமே வந்து சேரி சாப்டலாம்னு சொல்லிட்டு ஒரு தெரு ஓர கடையில உட்காந்து சாப்ட்டு இருந்தோ ஆனா அது அதே மாரி அந்த புரோட்டா சாப்டு நாங்க வந்து எங்களுக்கு வந்து அன்னைக்கு நைட் எங்களுக்கு வந் வந்து எங்க ஒடம்புக்கு வந்து அது சரி வரலன்னு சொல்லலா எங்களுக்கு வந்து அது வந்து ஒரு ஆ இந்த புரோட்டா வந்து ஏதோ ஒரு இதாயி எங்களுக்கு வந்து வயிறு வலிச்சுதுன்னு சொல்லலா அந்த மாரி நடந்துருக்கு அதுக்கப்றோ கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி எங்களுக்கு அதுதா ஒரு இதா இருந்துச்சு கல்லூரி படிக்குபோது நமக்கு அதுதான உணவா இருக்கு அப்பப்ப போய் சாப்டும் போது அதுவு இன்னோ சந்தோஷமா இருந்துச்சு சேரி பரவாயில்ல அதுதா காசு கம்மி அப்டின்னு சொல்லிட்டு கண்டிப்பா இன்னொரு தலைப்புல இன்னு விவரமா பேசலாம்னு நெனைக்கிறே பாக்கலா நாளைக்
ஓகேங்க ஓகே ஓகே ம்